ஹலோ ம் என்ன பண்றீங்க
ம் தா பஸ்ட்டு வந்து ஒக்காந்துருக்கே
ம் கீழ மீன்ஸ் வீட்டுக்கு வண்ட்டியா
புரில
வீட்டுக்கு வன்ட்டியா
ஆஹா என்னான் சைடு ஒரு கது இருக்குல்ல
ஆமா
ஆ அங்க படிக்கட்ல ஓக்காந்துருக்கே ஆ ஒரு சின்ன படிக்கட்டு இருக்கு
இது அது என்னாது ஒனக்கு ஒரு ஒனக்கு மாடில இருக்கே
ம்
ஒனக்கு நா ஃபோட்டோ அமுச்சேல்ல நா அது காலேஜ்ல எடுத்தேன்னு சொல்ட்டு ஆ ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு மட்டு சொன்னல்ல
ஆமா
நா அதே ஃபோட்டாவ நா எங் அப்பாவுக்கு அம்ச்சே அம் சொன்னே எங்க அப்பா எடுத்து வால் பேப்பர்ல வச்சுட்டாரு
ஓ சிட்
தெரிமா ம்
ஆ ஆ
ம் ம்
ம்
எங்க அப்பா வச்சுட்டு சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்குமா சொல்லி சொல்லி சிரிச்சாரு
ஹாட் எங்கப்பாவு
ஆமா
அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்னு செஞ்சிருக்காருனா
என்ன செஞ்சிருக்காரு சொல்லு
அது ட்ரெஸு
அ
அந்த ட்ரெஸுடா
அந்த ட்ரெஸு
அ நான் வந்
நீ வாங் குடுத்தது
ஆ அத எடுத்து அவரு ப்ரொஃபைல்ல வச்சிருக்காரு ம்
ஓகே ஃபைன் அவர் வந்து எப்டினா பொண்ண வந்து அப்டி இது ரசிக்கிறாரு
இல்ல அவருக்கு தெரியாதில்ல
நீங்க வாய மூடுங்க நீங்க ஜஸ்ட் அவ்ளதா ஓகே ஆ ஓகே ஓகே நல்லார்க்கு நல்லார்க்கு அவ்ளதா
ம்
ம்
டேய் நம்ம கண்ணுக்கு பாக்கும்போது அது சின்னதா இருக்க மாறி இருக்கு அத நம்ம வந் டே உன்னிப்பா பாத்தாதான் தெரியும் அது வந்து எவ்ளோ பெரிய இதுனு
சேரி ஓகே ஓகே போதும் போங்க
நீ சொல்லான்டா இந்த மேகத்தை பாத்துட்டு எவ்ளோ மேகம் இருக்கும் சொல்லாம் சூரியன பாத்தா சின்னதா தான் தெரியும் ஆனா கிட்ட போக போக வந்து அது இந்த பூமியோட பெருசு இல்ல அந்த மாரிதான் புரியுதா
ம் ம்ம் எங்களுக்கு ஒன்னும் தாவ இல்ல நான் எதுகிட்டயும் போகவும் விரும்பல
பசங்கல்லாம் சின்னதா இருக்கும் போது இதுவும் வானம் தான் பெருசு அந்த இது சூரியன் சின்னதுன்னு சிப்பாங்க
இல்ல பரவால்ல ஓகே ஃபைன் ஓகே எங்க அப்பா வச்சிருக்காரு எனக்கு அது போதும் ஓகேவா
ம் செர் செர்
ஆமால வச்சுட்டு பாத்துட்டுல ஏன் போட்டோ ஏன் வைக்கவே மாட்ற அப்டின்னாங்க எங்கப்பால்லா வைக்கிறே வைக்கிறே வைக்கிறே அப்டின்னாரு எங்க அப்பா வந்து ஒரு மீன் இது லாக் ஸ்கிரீன்ல வந்து ஏ போட்டோ வச்சிருப்பாரு உள்ள வந்து எங்க இது ஐயப்பன் போட்டோ வச்சிருப்பாரு அதனால எங்க அம்மா ஏ போட்டோ வைக்கவே மாட்டேல்ல அப்டின்னாங்க வைக்கிறேன் வைக்கிறேன் இரு அப்டி வைக்கிறேன் அப்டின்னா
ஆ
ம் ம் அது இல்லாம நேத்து வேற எதோ எங்க நான் எப்போவுமே எங்க அப்பாவுக்கு தோசை ஊத்தி கொடுக்கும் போது அப்பா எனக்கு ஒரு வா ஒரு வா ன்னு கேப்பேன்
ம்
எங்க அப்பா ஊட்டி விடுவாரு நேத்து வந்து அட தோசை ஊத்தி கொடுத்தேன் ஆ நேத்து இல்ல ல இன்னைக்கு காலைல அட தோசை ஊத்தி குடுத்தேன்
செரி
ஊத்தி குடுக்கும் போது அப்பா எனக்கு ஒரு வான்ட்டு போய் நின்னேன்னா எங்க அப்பால பிச்சலாம் உஃ உஃப்ன்னு ஊதி குடுத்தாரா எங்க அம்மால ஐயோ இதெல்லாம் என்னால பாக்க முடில சும்மா அப்டின்னு தலயில தலயில அடிச்சு நாங்க
ஆ
ம் யாராருந்தாலும் எங்க அப்பா பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது
ஆ ஆ நான் ப்ரோ
ம் உங்களையும் சேத்துதான்
அப்போறம் டா
ஆமா போங்க
ம் செரி செரி இதையும் ஒருத்தர் வந்து எதிர் காலத்துல யாரும் சொல்லுவாங்கடா
என்னது
ம் இப்ப நீ சொல்றலடா என்கிட்ட அந்த மாரி
நீங்க வந்து ஆ எதிர்காலத்துல சொல்றேங்க அவள்தான் குடுமிய புடிச்சு கட் பண்ணி விட்டுருவேன் ஆ ஏன் எங்க அம்மா மாரிலாம் அ பொம்ம மாரிலாம் இருக்க மாட்டேன்னா
ஆ
ம் என்ன பத்தி சரியா தெரில உனக்கு
தப்பு என்னடா இருக்கு இப்ப நீ மட்டும் சொல்லலாமா
ஆ நா மட்டுந்தா சொல்ணு அவ்ளதா என்ன நீ மட்டு சொல்லாமான்ற இழுக்கறதெல்லா கெடையாது
ஆ உனக்கு மட்டு ரெண்டு ரூலு அவுங்களுக்கு மட்டு ரூலே கெடையாதா ம் ம்
ம்
ம் இதெல்லா தப்பு நமக்
அதெலா தப்புலா இல்ல கரெக்ட்டுதா ஓகே அதலா நீங்க சொல்ல கூடாது தப்பு கர்ட்லா இல்ல ந கரெக்ட்தா கரெக்டுதா அவ்ளதா
கரெக்ட்டு மட்டுந்தானா தப்பே கெடயாதா ம் சரி சரி என்ன அழுதா இல்லையா மேகோ
மேகம் ஒன்னும் அழுகவில்லை எங்க தகப்பா வேற கால் பண்றாரு
ம் என்னவா
தெரியவில்லை ஏனென்று
ஹம்
ம் அவர் ஏன் தெர்ல பா க்கனு நாளைக்குதா லாஸ்ட்டா
ஆ
ம் ம்
மச்சலாதா ப்ரச்ன இல்ல
புரியில்ல
நாளைக் ஒரு நாள் போதுன்டா வசந்தா
செரி செரி நா பேசுறதுக்கு ஓகே ஃபைன் பட் ஆனா நீங்கதா கொஞ்சம் என்னான் தெர்ல
அது வந்து செரி விடுங்க அதெலா பிரச் னல ட்டோ ஒன்டே தான
ஆ ஓகே ஓகே நா ஈஸியா முடிச்சிருவே
டே ஆனா வந்து நாளைக்கு நீ காலேஜ் போலியாடா
ஆமா காலேஜ் போயிடுவ
இப்ப இன்னைக்கு இப்ப போய் வேல செய்ணுமா
எப்போ
இப்போ இனி கொரு பதினஞ்சு ஆ ஆ
ஆனா வொனக்கு வொர்க் இருக்கு படிக்கணு
அது வந்து போஸ்ட்பாண்ட் வந்து ஒரு ஒம்போதுல இருந்து ஒரு மூணு மணி வரிக்கு
நீ பண்ணுவ
ஆஹா
ம்
ஆ அது சொல்லுடா படிப் சொல்றன்டா மார்னிங் இருந்து ஆஃப்டர்நூன் வரிக்கு
அது எந்த மார்னிங் டூ நாளைக்கு மார்னிங்கா
ஆ
கன்ஃபார்ம் பண்ணணு
ஆ
ப்ராமிஸ்
ம் ப டே பண்றன்டா
ம்
ஓகேவா
ஓகே
சரி சரி
ஆ ம் ஃபிப்டின் ருபீஸ் ஃபிப்டின் ருபீஸ் போது
புருல
ஈச் ஃபிஃப்டின் போது
எத
ஈச் பிஃப்டீன் போது
ஆ அடே அது அது அது முப்பது ரூபாயோ வேணுமா
ஐ மீன் நா இன்னைக்கு மட்டு சொல்றே
ஆ இனக்கு ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா போத்து
என்ன அது முப்பது ரூவா இன்னைக்கு பதிஞ்சு ரூவா போதுன்றண்ணா
சேரி சரி
ஆ நாளைக்கு பதினஞ்சுரூபா முடிச்சிட்லா
ம் ம்
ம்
ம்
இந்த கம்ப்யூட்டர் க்ளாஸ் வேற என்னான்னு தெரியல
போய் கேட்டாதா தெரியு கேக்காம எப்புறா தெரியு
எங்க அப்பா போய் கேட்ருக்காரு அது வர என்னானு போய் பாக்கணு அது வந்து ஃபீஸ் பத்தி விசாரிக்கணு
டே உங்களுக்கு இந்த மாரி இதுலயல்லா போன் பண்ணுவாங்களா அந்த மாரில்லா பண்றதுல்லையா அவங்கள எல்லா
ம் ம் ம் அது ரொட்டி பண்ணாங்க
ஆ
எப்போனா வந்து பி எஸ் சி கப்யூட்டர் சயஸ் நா எடுக்க போறே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜில குடுத்துருந்த தெரியுமா
ஆமா
ஆஹா இல்ல இல்ல இல்ல இல்ல நா ஸ்கூல்ல இருக்கும் போதே பண்ணாங்க எங்கப்பா திருப்பி கால் பண்றாரு
ம்
ஆ பண்ணாங்க
ஆ
ஆனா வந்து நா அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டுட்டே
ம் ஆனா எங்களுக்கெல்லா பார்ட்டு பண்ணினே இருக்காங்கடா
ஆ எனக்கு நா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி சொல்லி நா வேணான்னு சொல்ட்டே
ம் சரி சரி அவரு எங்க இருக்காரு வீட்ல இருக்காரா இல வெள்ள இருக்காரா
வீட்ல தா
அப்பற ஏ பண்றாரு
தெரியல ஐ திங்க் என்ன சாப்பட கூப்புறாங்கன்னு நெனக்கிறே
இன்னேத்திக வடா இனைத்திகவ
ஐ மீன் எங்க வாங்கிட்டு வந்திருப்பாரு நா அதுக்காக
ம் ம் ம்
ம் பொண்ணு விட்டு சாட மாட்டாரு அப்டி நாந்தா சொல்லிக்கணு வேற ஒன்னுல்ல
சொல்றா
நா தா அப்டி சொல்லிக்கணு பொண்ண விட்டு சாப்ட மாட்டாங்கன்னு அவுங்க நல்ல தா
டேய் நானு அப்ப தண்டா சொல்லானு வந்தே இதுலேயே இருந்து செரி அது எதுக்கு செரி நம்மதா நம்மதா இப்டி இருக்கனு நம் வேற இக்க நம்ம அவுங்க போகவே கூடாதுன்னு
ஆஹா ஏதாச்சு அன்வான்டட் நாய்ஸ் கேக்குதா
இல்லையே
ஓகே ஓகே கேக்காத வரைக்கு சந்தோஷந்தா
ம் ம்
ம்
என்னாச்சி
இல்லங்கோ வந்து ஒரு கிராஸ் ஸ்டாக் போய்ட்ருக்கு
ம் எங்க
ஆ கேட்ட
யார்ர
சாங் போட்டுனுருக்காங்க
ம்
ம்
இங்க ஒரு தவளங்கோட்டா போது தவளங்கோட்டா உ மேல எகுறுனுனா என்னடா பண்ணுவ
ஆஹா அப்டி பண்ணிதா இந்த ஃபோன நா ஒடச்சே அப் எனக் அது அப்டேயே கை வச்சுன்னு ஒரு மாரியே ஆய்ச்சு டக்குனு போட்ட இது வர நா ஒன்னு குடுக்க வேல்ல கடையில குடுக்கணு
ம் வேண்டாப்பா ஒரு பொருள வந்து பத்தரமா பாத்துக்னுடா
ஃபைன் ஓகே செட்டாப் என்ன எங்களுக்கு எங்களுக்கிருக்க பயோ எங்களுக்கு மட்டு தா தெரியு உங்களுக்கு வந்து தெரி தெரிய போறது கெடையாது ஓகே
அந்த பொருள பத்ரமா எத்து வச்ட்டு அப்புறோ எங்கிரு வெக்கலா இல்ல
இன்னைக்கு வேற வேனா போலல்ல
ஆ
ஆ அவ வேற அசிஸ்டன்ட் ரெப்ரசென்டேட்டிவ் வேற அந்த பொண்ணா ஓன்னேன்னு
ம்
அத சொன்ன இல்ல அவளு எ ஃப்ரெண்டு் தானு அவ வேற இன்னைக்கு ஓவரா பண்ணா போல
ஆ
ஃபோன் பண்ணி பொளம்புறாளுவ
ம்
நா டென்ஷன் ஆயிச்சு எனக்கு அப்டி இப்டின்னு
ம்
ஹம் என்ன பண்றது எல்லாரு சுத்தி சுத்தி எனக்கு வந்து ஃபேன்ஸ் கொஞ்சோ அதிகமா இருக்காங்களா
ஃபேன்ஸு
ஆமா ஃபேன்ஸ் கிளப் கொஞ்சோ அதிகமாருக்கு
சொல்றா சொல்றா என்னாமா சொல்லு
அத்னால கொஞ்சோ ஒரு மாதி ரொம்ப ப்ராப்ளமா போய்ட்டுருக்கு அதனால தா
அன்னைக் கேள்வி பட்ருக்கே யாரோ ஒத்தர்தாருக்காங்கன்னு கேள்வி பட்டே
ஆமா ஆமா அது அவரு வந்து என்னோட தீவிரமான ஃபேனு
இல்ல அவ்ருதா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுமா
ஆமா அது உண்மதா
ஏதோ நறைய பேர்ல்லா இருக்காங்களே
நறைய பேர் மீன்ஸ் அவுங்களுக்கு அ அவ்ரு வந்து ரொம்ப தீவிரமான அப்டி எப்டி சொல்றது ஆ ரொம்ப அந்த ஃபேன்ஸ் மாரி இது வாயி ஆ ஏதாவ் சொல்லுவாங்க நீம் தெர்ல அந்த மாரி அவ்ரு பட் இவுங்களா வந்து ஜஸ்ட் ஃப்ன்ஸ்ஸு அவ்ளோதா
ஆ
ம்
செ செரி செரி நீ போய் பேஸ்ட்டு அப்புறோ வந்து எனக்கு மெசேஜ் பண்றே
கீழ கேட் ட்டு வந்து உனக்கு பண்றே நார்மல்
ஆ செர் சேர்